ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி ஆ கேக்குதுங்க
சாப்ட்டீங்களா தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கங்க ஆ இப்ப வந்து நம்ம வந்து டெக்னாலஜி பத்தி பேசலா
டெக்னாலஜி பத்தீன்னா எ எந்த மாதிரி சொல்றீங்களா
ஆ டெக்னாலஜியோட வ வளர்ந்தது அப்புற வந்து அது நன்மைகள் அது மாரி
ம் ம் ம் டெக்னாலஜியோட வளர்ச்சியத்து நன்மைகளத்தையு நம்ம பேசப்போறோங்ளா
ஆ ஆமாங்க
ஆ சரி சரிங்க தோழி இத பத்தி உங்களுக்கு எதனா அனுபவங்கள் இருக்கா தோழி அத பத்தி நீங்க ஏதாச்சு சொல்றீங்
கெ ஆ அறிவியல் வந்து உருவாக்கி கருவியல் இயந்திரங்கள் மென்பொரு்கள் அப் அப்புற வந்து அந்த மாரிதா கண்டுபுடிச்சாங்க டெக்னாலஜி இந்த கால இப்ப வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கு நம்ம டெனாலஜி யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு டெக்னாலஜி நெறைய வளர்ந்துரு சரி அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல இருந்து அலாரம் மொபைலு ஃபோனு அப்புற இன்டர்நெட்டு வங்கி சேவை இந்த மாரிலா இப்ப வந்து அதிகமா வந்து டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்றாங்க ஆ தொழில்நுட்ப வரலாறுத்துல வந்து அந்த காலத்துல இருந்தா பழங்காலம் இருந்து கல்ல வ கல்லை கொண்டா கொண்டு வேட்டையாடி இது பண்ணாங்க அப்புறந்தா அப்டியே கொஞ்ச கொஞ்சமா டெக்னாலஜி வளர்ந்துதா இப்ப வந்து நம்ம இந்த அளவுக்கு இருக்குறோ அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கற்காலம் ம் வெண்கல காலம் இரும்பு கால தொழில் புரட்சிலா நறைய அடஞ்சதுன் சொல்றாங்கல்ல இப்டிதா வந்தது
அது மட்டு இல்லாம இப்ப வர காலகட்டங்கள்ல நறைய துறைகள்ல ஆ இந்த க நீங்க சொல்ற மாதிரி தொழில்நுட்பங்கள் அதிகமாவே வளர்ந்து வந் வந்துகு வந்துட்டு இருக்குது அடுத்து இன்னமு வளருன்றதையு எதிர்பார்க்கப்படுகிறது நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீவியே பாத்தீங்கன்னா நறைய வி தமான மாறுபட்டு மாறுபட்டு மாறுபட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி வர்ற அளவு க்கு நம்ப இது வந்து உயர்ந்து வந்துடுச்சு இனி வரு வந்து இதுக்கப்புறோ எப்டி மாறுன்றது தெரியாது அதே மாரிதா பாத்தீங்கன்னா மின்விசிறி அந்த மாரி விஷயங்கள் கூட நெறையா வந்துச் ச்சு நீங்க சொன்ன மாரி இந்த வங்கி கி சேவைகளும் மே அ மொதல்லா பாத்தீங்கன்னா நம்ம போய் வங்கில வந்து ஒரு சலான் எழுதி தா நம் ம்ம காசு எடுக்கறதா இருக்கட்டு செரி காசு போட்றதா இருக்கட்டு செரி இந்த மாரி பரிவர்த்தனைகள் தா நடுந்துன்னு இர்ந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஆ ஆ தொலைபேசிலேயு குடுத்துட்டாங்க அலைபேசிலயு எல்லாமே குடுக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எது பண்றதா இருந்தாலு அலை பேசிலயு சொல்லியிருக்கே நீங்க வங்கிக்கி வர வரவேண்டிய அவசியமே இல்ல அப்டீன்ற அளவுக்கு தொழில்நுட்போ அதிகமாவே வளந்துட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டு பாத்தீங்கன்னா இப்போ வர காலகட்டங்கள்ல அடுத்து அடுத்து பாத்தீங்ன்னா ஆ இன்னு அதிகமாவே வளரு அப்டின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுது அ எப்டின் பாத்தீங்கன்னா ஆ ஏ ஐ மூலமா நெறைய விஷயங்கள் இப்போ நம்மளே நெறைய கேள்விப்பட்டுட்டு தா வந்துட் ட்ருக்குறோ இந்த விஷயங்கள் ம்
இத ஏ இப்ப வந்து மெயின்டைன் சாஃப்ட்வேரு அ இதல்லா அடங்கு அப்பறோ இமெயிலு வெப்சைட்டு மொபைல் ஆப் இப்ப க்ளவுடு கம்ப்யூட்டிங் சொல்லி எப்டி சொல்றாங்கள அந்த இது எல்லாமே இப்ப வந்துருச்சுங் இப்ப பாத் தீங்ன்னா வாட்ஸ் அப் வீடியோ காலு சோசியல் மீடியா இதெல்லா தொழில்நுட்ப ஒரு வளர்ச் சி தானா சொல்ல முடியு அப்டிதானா
தோழி என்னதா வளர்ந்துட்டு வந்துட்டாலு ஒரு சில விஷயங்கள நம்ப இன்னுமும் பழைய விஷயங்கள கடைபுடிச்சா நல்லதுன் நெறைய தொழில்நுட்பங்கள் எவ்ளோதா அதிகமா வளந்துட்டு வந்தாலுமே அதனால நெறைய ஆபத் துகளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு தா இருக்குத் தோழி அந்த ஆபத்துகள தடுக்கணுன்னா மொதல்ல இருந்த விஷயங்கள கொஞ்ச கடைபிடிக்கணு தொழில்நுட்போ எவ்ளோக் எவ்ளோ அதிகரிச் அ அத் ஓ அதிகமா இதாயிட்டு வருதோ அதளவுக் க்கு ஒரு சில விஷயங்கள் கட்டுப்பாடு இந்த மாரி விஷயங்கள நம்ம கட்டுக்கோப்பா இருந்துட்டு வந்தா தா நடமுறைக்கு கரெக்டா இது இருக்கு அப்டின்றதையு எதிர்பார்க்கப்படுது தோழி ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அ அலைபேசில ஆடியோ நெறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது ப்ப பாத்தீங்கன்னா அ ஆன்லைன் ஃப்ராடு ஸ்கேமு இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது நம்மளுக்கு தெரியாமலே ஆ நம்ம வங்கில இருந்து காசு எடுத்துர்றாங்க ஆ ஒண்ணு பாத்தீங்கன்னா அ வீட்டுக்கு நம்ப எங்க போறோ என்ன பண்றோ அது எல்லாத்தையு தெருஞ்சுக்கிட்டு இப்ப எல்லாமே நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் க்கு அப்டின்ட்டு நெறையா இந்த வீடியோ போட்றது அது பண்ற அந்த மாரினால நெறைய விஷ்யோ நெறைய கெட்டது நடந்துருக்கு ஒரு சில பேருக் நெறைய நல்லது நடந்துருக்கு அதுனால அவுங்களுக்கு காசு வருது அதுனால அவாங்க பண்றாங்க அப்டின்ட்டு நம்மளு பண்ண ஆரம்பிச்சா அதனால நெறையா பிரச்சனைகளு இருந்திருக்கு அதனால எந்தெந்த விஷ்யங்கள் தேவைப்படுதோ அத மட்டு எடுத்துகிட்டு தேவயில்லாத விஷ்யங்கள ஒதுக்கி வெச்சா எந்த ஒரு பிரச்சனைகளு வராது அப்டின்ற தயு நம்ப கவனிக்கணுந் தோழி
ஆமா இப்ப வந்து இப்ப வந்து எந்த ஒரு எந்த மூலைல இருந்தாலு ஒரு நபர்கிட்ட பேசினாலு முன்னாடியெல்லா ஒரு நிமிஷோ வாட்ஸ் அப் ல பேசிர்லா அந்தகாலத்துல அப்டியெல்லா இல்ல ஒரு லெட்டரு போட்டு நம்ம போய் அவுங்களுக்கு போய் அடையுனா ஒரு மாசோ த்தோ ஒரு வாரமே ஆயிரு வெளிநாடுகல்லா அந்த ஸ்டேஜ்ல எல்லா பாத்தீங்கன்னா டெலகிராம் மூலமாதா இது பண்ணுவாங்க அதுக்குன்னு கொஞ்சோ லேட் ஆகுமாமா இப்பல்லா பாத்தீங்கனா ஒரு ஃப்ரெண்டுட்ட பேசறமா இப்ப ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஆ வெளிநாட்ட இருக்கறாங்ளோ இல்ல அவுங்க வந்த நம்ள காண்டெக்ட் பண்ணாங்னா வீடியோ கால்ல ஒரே நிமிஷோ பேசிர்றாங்க அந்தளவுக்கு தொழில்நுட்போ வந்து இப்ப ரொம்ப பெருகிருச்சு
ஆமா ஆமாங் தோழி அது மட்டு இல்ல இப்பல்லா பாத்தீங்னா எந்த ஊ எந்த ஒரு ஊருக்கு போகணுனாலு இப்போ அதே மாதிரி அந்த ஆ கணினி மையத்துல மட்டுந்தா வளர்ச்சி ஏற் பட்டிருக்கா அப்டின்னா இல்லைங்க தோழி மித்த துறைகளிலு நம்மளோட இது வந்து வளந்துட்தா வருது பத்தீங்னா மொதல்லல்லா அ சை சைக்கிள் அ காரு வண்டி அந்த மாரி இருந்து ட்டு போய் இப்ப பாத்தீங்னா பஸ்ஸு, ட்ரெயின்னு, ஃபிளை ட்டு, ஜெட்டு, ஹெலிகாப்ஃனு ஏகப்பட்டதா வளந்துட்டு வந்திருச்சு மொதலல்லா ஒரு ஊருக்கு போனோனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இப்ப ஒரு பொதுவா சொல்ற தூரமா ஒரு எடத்துக்கு போனுனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அந்த மாரி ஆகுது மிஞ்ஜி போனா ஒரு பத்து நாள் கூட ஆயிடு ஏனா அப்பத்திலிருந்தே வந்து ட்ரெயின் வந்து இருந்துட்டு இருந்துச்சு அதனால ட்ரெயின்லயே போனா கூட ஒரு அஞ்சு நாள் அந்த மாரி தூரமா சொல்றன் தூரமா ஒரு எடத்துக்கு போனுனா அவ்வோ நேரோ ஆகு இப்பல்லா பாத்தீங்னா ஒரே ரெண்டு மண் நேரோ ஒரு மண் நேரத்துலல்லா போயிர்றாங்க ஒரு மணி நேரோ மூணு மணி நேரோ நாலு மண் நேர த்துலல்லா போயிடறாங்க அந்த அளவுக்கு தொழில்நுட்போ வளந்துட்டு வந்துருச்சு இனி வரு காலங்களிலு வளந்து துட்டு வருன்ற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்
அந்த கா ஆமாப்ப ஒவ்வொரு கட்டத்திலையு இவன் வளர்ச்சி தொழில்நுட்ப்பா வந்து வளந்துகிட்டுதா வருது ஒருக ஒரு தடவ ஒரு சமயோ ஒரு காலகட்டத்துல வந்து இப்ப வந்து வெளிநாட்டுக்கே போறன்னு வொச்சுக்கோங்ளே கப்பல் மூலமாதா போவாங்களமா ப்ளைன்னல்லா கண்டுபிடிக்கிறக்கு முன்னாடி அப்பல்லா போய் சேர்றதக்கே ஒரு மாசோ ரெண்டு மாசோ ஆயிருமாமா ஆ எ இந்த எங்க தாத்தா ஓட தாத்தா ரிலேட்டிவ்லா நெறையா பேர் வந்து லண்டன் போம்போது அவுங்க என்ன பண்ணாங்னா அப்பல்லா ப்ளைனுங்க அப் பதா கண்டுபிடிச்ச புதுசாமா அப்ப ரேறாதா கெடைக்குமாம் போறர்கே ரொம்ப இதாகுமாமா போ மாட்டாங்கலாமா பயந்துட்டே அதனால வந்து இ கப்பல்தா போவாங்களாமா மூணு மாசோல்லா ஆயிருமாமா லண்டன் போய் சேர்றதுக்கு அந்த மாரில்லா போய் சேந்திருக்கா இப் இப்ப என்னன்னா இப்பல்லா லண்டன் போர்றதுக்கே எத்தனா ஆறு மண் நேரோ போது
ஆமாங் தோழி கண்டிப்பா அத விட இப்போல்லா பாத்தீங்னா ஜெட்டின்ற ஒரு விஷயோ வேற வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு
ஆ அந்த ஜெட்டு எல்லா பாத்தீங்கனா இன்னு வேகமாப் அ சீக்கிரமா போய் எறங்குற மாரில்லா அதிகமா வந்து ச்ச என்னன்னா நம்ம சாதாரண மக்கள் வந்து பயன்படுத்த க்கு இன்னு அந்த இது வரல அடுத்த வர காலங்கள்லா இன்னு வர ஆரம்பிச்சிடுன்ற எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்பறோ பாத்தீங்கனா அது மட்டு வளந்துருக்கா
ஆமா அப்பறோ பாத்தீங்கனா அந்த அப்பறோ இன்னோரு விஸ் சே வந்து டெக்னாலஜி மூலமா இப்பலா பாத்தீங்கனா ஆளு இல்லாத காரு டெக்னாலஜி ஆ அந்த மாதிரில்லா வந்துருச்சா டெஸ்லா காரு டெஸ்லா காருன் சொல்றாங்களா அந்த மாதிரி ம் இப்ப நா அங்க இருந்த சில விட நா கூட பாத்தே கண்ணு முன்னாடியே ஒரு வண்டி போச்சு எங்க கணவர் சொன்னாங்க அதுல ஆளே இல்ல ஆளு இல்லாத வண்டி போய்ட்டுருக்கு அப்டின்
ஆமா ஆமாங்க தோழி இப்பல்லா அந்த மாதி கேபுங்களு வர ஆரம்பிச்சிருச்சுங்க தோழி ஆ ம் மொதல மொத ஒன்னும் பெருசால்லா இல்ல மொதல்ல பாத்தீங்கன்னா கியர் வச்சு இதுதா இருந்தது கார்லையா இருக்கட்டு சரி இதுலானா வண்டிகள்ல கூட பாத்தீங்கன்னா இப்பல்லா வண்டியில வந்து பெட்ரோல் இல்லாம சார்ஜிங் அந் இந்த மாரி எல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோல் இல்லையா கரண்ட் மூலியமா சார்ஜ் சார்ஜ் பண்ணி வண்டிய க்கலாம்ப்பா இப்ப கார்களுமே சார்ஜிங் யூஸ் பண்ணி காருங்கல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு எல்லா பா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் திருப்பணுன்னா ஆ ஸ்டேரிங் திருப் திருப்பனுன்னா எவ்வளோ கஷ்டப்படணுன் தெரியு ஒரு எடத்துக்கு ஒரு தூரோ
ஆமா அதனால அந்த டெக்னாலஜி வளர வளர ஆ டெக்னாலஜி வளர வளர இல்ல இப்ப வந்து அவுங்களுக்கு மக்களுக்கு வந்து வேல வாய்ப்பு வந்து ரொம்ப கொறஞ்சிட்டே போதுல்ல
ம் கண்டிப்பா தோழி
அப்பறோ பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இப்பெல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்க போலைன்னா ஆன்லைன் கிளாஸ்
ஆமா ஆமா இப்ப எல்லாமே அலை அலைபேசிலேயே வந்துட் ச்சு தோழி இப்ப ஒரு ஒரு கொழந்த ஸ்கூலுக்கு வரலையா உடனே ஒரு பிள்ள இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல ஏ வரல அப்டின்றது உடனே எல்லாமே அழை பேசிலயே அழச்சுற்றாங்க ஒரு மார்க்ஸ்யமோ ஒரு மார்க் ஷீட் ட்டம் இருக்கட்டு எதா இருக்கட்டு எல்லாமே இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க் குடுத்துருவ மொதல்லல்லா நா படிக்கும்போது பாத்தீங்கனா டைரியில தா எதோ ஒன்னு எழுதி அனுப்புவாங்க டைரி தா ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு
ஆமா நாங்க படிக்கும் போது டைரி தா இப்ப வந்து எங்க பாப்பாவுக்குலா பாத் தீங்னா ஆப்லேயே வந்துருது அத அ ஹோம் ஒர்க் பண்ணி அந்த ஆப்லே டவுன்லோட் பண்ணிருங்க நாங்க பாத்துக்குறோ அப்டிப்பாங்க
இப்ப அந்த மாரி வளர ஆரம்பிச்சடுச்சு முதல்லல்லா அஹ் எதோ எதனா ஒரு விஷயம் சொல்லணும்னாலோ இல்ல நா ஹோம் ஒர்க் என்ன குடுக்குறாங்க எழுதிட்டு வரோமா எழுதிட்டு வர கூட எ எதா இருந்தாலும் டைரியில தா கொடுப்பாங்க அத முடிச்சுட்டு பெற்றோர்கள் கையில கையெழு து வாங்கிட்டு திரும்பி எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில அவங்க கையில ஒப்படைக்கணு அந்த மாரிதா இருந்துச்சு
ஆமா ஆன்லைன் கிளாஸ் அப்புறோ வந்து டிஜிட்டல் லைப்ரரி எல்லா வந்துருச்சு இப்ப
இப்பல்லா பேக்கே வேணாம்னு சொல்லிட்டு வுட்டுட்டு போறாங்க
ஆமா ஆமா எஜுகேஷன் ஆமா ஆமா எஜுகேஷன்க்கு தனியா ஆப்பலா வந்துருச்சு
உயர ஆரம்பிச்சிடுச்சு தோழி
ஆமா அப்புறோ இனி போச்சுன்னா ரோபோ தா டீச்சரு டீச்சரா வந்து கிளாஸ் எடுப்பாங்க
ஆ வெளிநாடுகள் எல்லா வெளிய வர ஆரம்பிச்சி இன்னு நம்ம ஊர் நம்ம ஊர் பக்கம்லா வரல
பண்ணி கூட அப்ப சாஃப்வேர் டெல டெவலப்பர் கூட இப்ப கூட வேலைவாய்ப்பு எல்லா குறய போது இது பண்ண போறேன்னு சொன்னாங் கோடைல்லா பாத்தீங்கன்னா கோடைக்கில்லா பாத்தீங்கன்னா அதே போட போதாம இருக்கு சாப்ட்வேர் டெவலப்பர் தேவையில்லையாம் இப்ப வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா ஐ டி கம்பெனில நூறு பேர் வொர்க் பண்ணா வச்சிக்கோங்களே அது வந்து ஒரே ஒரு ஏ ஏ எல்லாமே பண்ணிருமா நூறு பேர் பண்ற வேலைய அதனால வந்து ஆள் குறைப்புலா பண்ண போறாங்க ஆ ஃபியூச்சர்லே வந்து ஆளு குறைப்பு பண்ண போறாங்க
எந்த அளவுக்கு இந்த விஞ்ஞானங்கள் உயருதோ அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகளு இருக்குது தோழி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க சாப்ட்வேர் டெவலப்மே இதெல்லா பண்ணிடுது அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கெல்லா வேலையே இல்லாத போயிடுது இல்லேங்களா வேலை இல்லாத அதனால நமக்கு காசு எங்க இருந்து வரும் காசு இல்லாம எந்த ஒரு பொருள் நம்மளால எப்டி வாங்க முடியும் அந்த மாரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுது இல்லேங்களா அப்ப எல்லாருமே முதலாளிகளாதா இருக்க முடியுமா முதலாளிகளா இருந்தா மட்டும்தா சர்வே பண்ண முடியுமா அப்டின்ற ஒரு கேள்வி வருது இல்லேங்களா
ஆமா
எதுக்கு நமக்கு விஞ்ஞான தேவையோ அதுக்கு பயன்பட்டு கண்டிப்பா கண்டிப்பா தோழி அடுத்தது தோழி அழைக்கலா ஆ நன்றி